வணக்கம் தோழி
ம் சமையல்ல வந்துட்டு பல விஷயங்கள இ இப்ப புதுசு புதுசா செஞ்சாதான் ஒவ்வொரு நாளுமே வீட்ல உள்ளவங்கல்லா நம்மள ஒரு நல்லா ஒரு பாராட்டுறாங்க அதுக்காக நா ஒரு உணவு இல்லாம மற்ற விஷயங்கள்லயு நல்லா ஆர்வம் செலுத் கிறது நீங்க எந்த மாதிரியான சிற்றுண்டி வச்
ஆ நம்ம செய்வோம் ஜூஸ் செய்றது அதே மாரி இந்த கோல்டு காபி குடிச்சுருக்கீங்களா
கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா குடிச்சது இல்ல வீட்ல செய்ய
ரொம்ப எளிதா செய்யலாம் ரொம்ப பெரிய விஷ்யம்லாம் இல்ல நான் கேள்விப்பட்ருக்கேன் நெறைய பேரு வந்து கோல்டு காஃபியா அதல்லாம் கடையில தான் குடிக்க முடியு வீட்ல செய்ய முடியாது அப்டிலாம் சொல்லுவாங்க அது மாரிலாம் எதுமே கெடையாது ஒன்னுமே இல்ல நம்ப வாங்குற ஒரு காப்பி தூள் இருக்கு இல்லைங்களா காப்பி தூள் எவ்ளோ நமக்கு தேவப்படுதோ அந்த அளவுக்கு கொட்டிக்கனும் ஆ ஏற்கனவே காய்ச்சி காய்ச்சி பால் வந்துட்டு ஆர வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கனும் கொஞ்சம் நேரம் அதே மாரி ஆ அதே மாரி நீங்க பாத்தீங்கனா காப்பித்தூள் ஒரு கிண்ணம் எடுத்து பவுல் எடுத்து காப்பித்தூள் அதுல கொட்டிட்டு சக்கர கொட்டிட்டு நல்லா அத வந்து கலக்கனும் எப்டின்னா கொஞ்சம் நொர மாரி வரும் நொற மாரி பொங்கி வர அளவுக்கு வந்துட்டு நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கனும் கலக்கரது மட்டும்தான் கொஞ்சம் வேலையா இருக்கும் அதுக்கப்பறம் மேட்டுலாம் ஈஸி தான் நம்ம ஒரு ஜாரை எடுத்துக்கனும் மிக்ஸி ஜார்ல பாத்திங்கன்னா இந்த கலக்கனது மிக்ஸி போட்டு பால் ஊத்தி அந்த நல்லா மிக்சில போட்டு அடிச்சா நல்லா கூலா கூல் கா கோல்டு காஃபி கெடைக்கும் அதே வந்துட்டு நீங்க ஒரு டம்ளர் எடுத்துட்டு ஹர்ஷி இப்போ இந்த கொழந்தைங்களுக்குலா புடிக்கற மாரி பண்ணணும் அப்டின்னா அந்த ஹர்ஷி இது இருக்கு இல்லைங்களா சாக்லேட்டு அந்த ஊத்தலாம் அதே மாரி இந்த ஆ டைரி மில்க் இல் இருக்கு இல்லைங்களா அத உருக்கி அத வந்துட்டு சைட்ல ஊத்தலாம் அந்த கிளாஸ் சைடு்ல ஊத்திட்டு அதுல வந்துட்டு நம்ம அடிச்சு வச்சிருக்க மிக்ஸை வந்துட்டு அதுல கலந்து குடுத்தோம் அப்டின்னா கொழந்தைங்க விரும்பி சாப்டுவாங்க அதுல சாக்லேட் இருக்கு அப்டிங்கிற மாரி ஓ நீங்க சொன்னதே எனக்கு புதுசா இருக்கு நிச்சயமா அத உடனே ட்ரை பண்ணி பாக்கணும் ஏனா நா இது வரைக்கு கேள்விப்படாத ஒன்னா இருக்கு அது என்ன எப்படி இருக்குமோ கடையிலதான் இருக்கும் அப்டிங்கிற மாரி ஒரு மனநிலையிலே இருந்ததுட்டேன் ரொம்ப எளிதுதான் நீங்க ச செஞ்சு பாருங்க செஞ்சு பாத்துட்டு என்ட்ட எப்டி இருக்குன்னு சொல்லுங்க
நிச்சயமா ஒரு நல்ல டிப்ஸ் குடுத்திருக்கீங்க அப்புறம் தெனமும் சாதமா வடிக்காம சில நேரங்கள்ல அந்த வெரைட்டி ரைஸ்ல கொஞ்சம் இது பண்றது அதுலயும் எங்க வீட்ல மத்தியானத்த விட ஒரு மாலை நேரத்துல நைட்ல தான் சாப்புட எதிர்பார் ப்பாங்க ஒரு வெஜ்ஜு புலாவா இருக்கட்டும் இல்லன்னா ஒரு
நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புடிக்கற விஷ்யம் அப்டிங்கலாம் எனக்கு வந்து இந்த சாதான இந்த கொழம்பு சாத இது தவிர் த்து எனக்கு இந்த விதவிதமான வெரைட்டி ரைஸ்ல தான் எனக்கு ஆர்வம் அதிகம் இந்த முட்ட சாதம் லெமன் சோறு புளி சோறு தயிர் சோறு இந்த மாரி விதவிதமான சாதம் சாப்புட தான் புடிக்கும் அது மாரி புதினா சாத அந்த மாரி சாதங்கலாம் இருக்குல்லையே இது விரும்பி சாப்புடுவே நானு ஏனா ஒரு ரொம்ப நமக்கு வேல கெடையாது கொழம்பூத்தி சாப்பாடு போட்டு
நீங்க சொன்னது ரொம்பவே உண்மையான ஒரு விஷ்யம் என்னன்னா ரொம்ப வேலையை கொறைக்கணுங்கறதுக்காக தான் இந்த வெரைட்டி ரைஸ் குள்ளேயே நானும் போய்ருக்கேன் ஏனா சாத
து சாப்புறதுக்கும் நமக்கு வேலை கம்மி ஆமாப்பா அதுதான் உண்மையுமே அதுல நீங்க அடிக்கடி ட்ரை எப்டி செய்வீங்க
ம் ஃப்ரைட் ரைஸ்குல்லாம் நம்ப வழக்கமான பொன்னி அரிசி சாதம்
ஆமா செரிங்க
வடிச்சுடனும் அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான விஷ்யம் ஆ ஏன்னா சாதம் வந்துட்டு நல்லா வந்துட்டுன்னா அது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வராது அது பொங்கல் மாதிரி ஆயிடும் அதனால முக்கால் பக்குவம் வரும் போதே வடிச்சுட்டு காத்துல ஒரு பாத்திரத்தை கொட்டி ஆர வச்சுடுங்க நம்ம பெரும்பாலும் நம்ம வீட்டுல ஒரு மூணு பேருக்கு நாலு பேருக்கு இப்டித்தானே செய்றோம் அதனால ஈசியா செஞ்சிலாம் அது ஆறிடுச்சுன்னா அதுக்கப்பறம் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேணா கேப்சிக்கம் வாங்கிட்டு வந்துடுவேன் எப்போதும் இந்த கொடமெளகாயின்னு சொல்லுவாங்கல்ல கேப்சிகம் கட் பண்ணிக்கறது அ கொஞ்சமா முட்டைகோசு கேரட்டு பீன்ஸ்சு இதல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா டிவமா இந்த ஹோட்டலா கட் பண்ற மாதிரி டிசைன் டிசைனா நறுக்கி வச்சுட்டு ஒரு ஒரு பெரிய எண்ண சட்டி மாரி ஒரு நல்ல பெரிய ஒரு நான்ஸ்டிக் குண்டா இல்லனா ஒரு எண்ண சட்டில வந்துட்டு கொஞ்ச அகலமா இருக்குல ஆதே அதுல வந்துட்டு தேவயான அளவு என்ன ஊத்திட்டு ஒரு பூண்டையு இஞ்சயு ஒரு பூண்டுதா பண்னணு ஒரு பூன்டு பல் என்னி ஒரு பல்ல வந்துட்டு நைஸா கட் பன்னிட்டு இஞ்சயு சின்ன சின்னதா கட் பன்னிட்டு அந்த என்னய்ல போட்டுகோங்க அதுதாங்க ஃபிரைட் ரைஸ்லா நம்ம ஹோட்டல செய்றது நமக்கு வரணுனா அதுதா பண்னணு இஞ்சி பூண்டு விழுத செய்யக்கூடாது கட் பண்னணு சின்னதா ஒரு பூண்டு தா எண்ணிக்கைக்கு ஒரு பூண்ட ரொம்ப நைசா தூளா நறுக்கி அதுல போடணு அந்த மனத்துக் க்கதுக்கு ஹோட்டல் ஃபிளேவர்க்காக அதுனாலதா நமக்கு அந்த ல்ல ஒரு ஸ்மெல் நமக்கு வரு ஓகே அது போட்டதுக்கப்றோ வெங்காயோ போடுங்க வெங்காயத்த வந்துட்டு ரொம்ம சுருளளா வதக்க கூடாது ஃப்ரைட் ரைஸ்க் எல்லாமே கடிச்சு சாப்பிட்ற மாத்ரிதா இருகனு வெங்காயோ ரொம்ப வதங் காமல் லைடா அப்டி எண்ணெயில போட்டதுக்கு அப்புறோ இந்த
சேரிங்க ஆமா
டு உப்பு போடுங்க உப்பு போட்டு வந்துட்டு நா வந்துட்டு சோயா சாஸ் கொஞ்ச ஊத்திடுவே சோயா சாஸ் ஊத்தினா வந்துட்டு அந்த பிரைட் ரைஸக்கான மனம் வந்துட்டு நம்ம வீடு பூறா நல்ல ஒரு பறவி நல்லா இருக்கு சோயா சாஸ்ங்கும் போது நா என்ன பண்ணுவன்னா சா ஸாஸ் நம்ம அந்த பேக்ல வாங்குறோம்னா அதோட மூடி இருக்கும்ல
ஆமா சேரிங்க
பெரு முட்டையா ரெண்டு முட்டைய உடைச்சு ஊத்திட்டு அத வறுத்துட்டோம்னா அந்த முட்டை இருக்கும்ல அதை எடுத்து இதுல போட்டுடுவ இந்த வெஜிடபுள அதுக்கப்றோ நம்ம வடிச்சு வச்சிருக்ர சாதத்த போட்டு கிண்டிட்டே இருக்க வேண்டியதா அதாவது தீ அதிகமா வச்சு வச்சட்டு வேகமா கிளறிட்டே இரு
சரிங்க இந்த டொமேட்டோ சாஸ் அப்டினு கேள்விப்பட்டிருக்க அதெல்லா சேர்க மாட்டாங்களா சாப் படம் போது உ சேரிங்க ஆமா மா செரிங்க பரவாயில்ல நீங்க சொன்ன மாரி நா முயற்சி பண்றே சுவையா இருக்குன்னு நனைக்கிறே ஆ நா கடையில தா இது விரும்பி சாப்பிடுவே வீட்ல முயற்சி பண்ணிருக்கே ஆனா இந்த ஹாப் டிமா அந்த ஃபிரைட் ரைஸ் மிக்ஸ் அப்லா
நீங்க மிக்ஸ் வாங்காதீங்க நானு ஆரம்பத்துல அப்டிதா பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்ற பாத்துட்டு என்னன்னா சிக்ஸ்டி பைய் மசாலா இதெல்லா போட்டுதா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்ப ஏன்னா அது வந்துட்டு ஒரு மாரி நல்லாவே இல்லாத மாரிதான் இருந்தது நம்ம எந்த ஸ்பைஸும் போடாம நீங்க இதெல்லா மட்டு போட்டு நீங்க
நா முயற்சி பண்றேன் சிக்கன் சேப்பிங்ளா ஓ சேரி சேரி ஆமா ஆமா எனக் ஃபிரைட் ரைஸ்லாம் ரொம்ப புடிக்கும் ஆனா நீங்க செய்யற மாரி நா செஞ்சதுலா நா இன்னிக்கு முயற்சி பண்ணி பாக்குறேன்
ஆ ரொம்ப எளிதாவு இருக்கு நம்ப வீட்ல இருக்ற பொருள வச்சு
ஆமா இது ஏனா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு இல்லங்ளா கேக்கும் போதே நா வந்து கடேலலாம் பாத்துருக்கேன் இந்த அஜினமோட்டோ போடுவாங்க அது போடுவாங்க இது போடுவாங்கன்னு பயமுருத்துவாங்க நா அதுனால எப்பயாச்சும் எனக்கு புடிச்சா வாங்கி சாப்புடுவேன் இல்லன்னா அதுவு கஷ்டோம்
அதுல நீங்க வீட்லயே ட்ரை பண்ணுங்க நம்மதான் மனத்துக்கு வந்து சோயா சாஸ் ஊத்திடோன்ல அதுலயே அந்த ஃபிரைட் ரைஸ் மனம் வந்துடும் அதுல என்ன பிரச்சனனா நம்ம சாதத்தை பக்கத்துல இருந்தே வடிக்கனுப்பா நா ஆரம்பத்துலாம் என்ன பண்ணுவேன் சா கொழம்பு சாதத்துக்கு வடிக்கிற மாரி வடிச்சுட்டு இப்ப நம்ப வந்தது எனக்கு ஃபிரைட் ரைஸ்
வரல ஆமா ரொம்ப குழஞ்சிடும் கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி நம்ம நாளைக்கே செஞ்சு பாக்குறேன்
நிச்சயமா அதே மாரி தேங்கா சாதமு வந்துட்டு
அது எங்க வீட்ல அடிக்கடி செய்ரது தேங்கா சாதம்னா எப்டி தேங்கா சாதம் நீங்க சாப்டதில்லயா சாப்டுருக்கே அம்மா செஞ்சுகுடுப்பாங்க ஆனா நா இது வரைக்கு
ஓ நா என்னன்னா இங்க பக்கத்துல இப்ப சமீபத்துல ஒரு கோவில்கு அடிக் அடிக்கடி நெய் வெய்த்தியத்துக்கு செஞ்சு குடுத்து அது தேங்கா சாதம் வந்துட்டு நல்லாவு சமைக்க கத்துக்கிட்ட ஒரு நல்ல ஒரு சுவையாவு இருக்கு தேங்கா சாதம் ரொம்ப ஈசி அது எப்படி நம்ம ஃபிரைட் ரைஸ்க்கு வடிக் கிறோமோ அதே மாதிரி சாத அதாவுது கெளர்ன சாதத்துக்குல்லாமே நம்ம வடிக்கும் போது உப்பு போட்டு வடிச்சுன்ப்பா சாதத்துல உப்பு சேந்துட்டு இந்த சாதத நம்ப ஆற விட்டுடனு இதுவும் கொஞ்சோ விரை விரையா சாதம் இருக்குன்ல அந்த மாரி பக்குவத்துல வடிச்சா ஆற விட்டுடிங்கனா ஒண்ணுமே இல்ல இப்ப ஒரு தேங்கா ஒடைச்சு ரெண்டு முடியவும் திருவிக்கோங்க அ திருவிட்டு ஒரு வானலியில வந்துட்டு நா ஹ சிறிதளவு ம தேங்காண்ண ஊத்திட்டு அந்த தேங்காண்ண மணத்துல கடுகு பொறீங்க
தேங்கா எண்ணெ தான் சேக்கணுங்ளா
தேங்கா எண்ணெ மனம் வரும் அந்த சாதமும் நல்ல சுவையா இருக்கும் அதுதான் அதுல வந்துட்டு முக்கியமான விஷயமே நம்ம வந்துட்டு எப்பொழுது நம்ம கடுகு பொறிக்கறதுக்கு நல்லெண்ண இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுவோம் ல இதுக்கு வந்து நீங்க தேங்கா எண்ணெ ஊத்தணும் தேங்காயெண்ணே ஊத்தி தேங்காயெண்ணேல கடுகு பொரிஞ்சோடனே ஒண்ணு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலா வரமிளகாய் கிள்ளி போட்டீங்கன்னா சாதோந்து கொஞ்சோ கலர் மாறிடு நா என்ன பண்ணுவேனா பச்ச மிளகாய் இருக்கும்ல்ல அத கீறி போடுவே அப்பதா சாதோ வெள்ளையா இருக்கணு இப்ப ஒரு நாலஞ்சு பச்ச மிளகாய அ கீறி போட்டுட்டு கருவேப்பிள்ளைய போடணு அது வதங்கி வந்ததுக்கப்பறோ நம்ம திருவி வச்சிருக்கோல தேங்கா அத வந்து இந்த எண்ணெலயே போட்டு வதக்கிட வேண்டியதுதாங்க
ஓ தேங்காவ எண்ணெல போட்டு வதக்கணு அது ஒரு மாரி நெரமா மாறாது லா வதக்ககூடாது ம்
இது வதுக்கி எடுத்தறோம்ல அந்த மிக் அத அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அது அந்த பாரம் வச்சிருக்க சாதத்த போட்டு கிளற வேண்டியதுதா ரொம்ப ஈஸி பா இது
இதெல்லா சாப்பிடனு ரொம்ப ஆச எப்டினா எங்க அம்மா செஞ்சு கொடுத்து சாப் விட்டது அதுக்கப்புறம்னா அதெல்லா முயற்சி பண்ணதே இல்ல நானா எதுக்கு அப்டின்ட்டு பண்ணதில்ல ட்ரை பண்
நீங்க தேங்கா சாதோ செய்ய போறீங்க தேங்கா செய்றத்துக்கு நமக்கு ஒண்ணுமே தேவையில்ல இல்லையா சாதாரண கடுகு பச்சை மிளகாய தாளிச்சு போட்டு கருவேப்பில போட்டு திறுகன தேங்காய போட்டு வதக்கிட போறீங்க
ரொம்ப நன்றி உங்க கூட பேசினதுக்கு
நீங்க வேற எந்த விஷயங்க இப்ப இந்த சமையல்ன்னா அதுல ஓகே நீங்க மறுபடியு நம்ப ஒரு ஒரு முறை பேசுவோ நன்றி
கண்டிப்பா